நல்லா இருக்கீங்களா தொழி ஆ நல்லா இருக்கீங்களா
க்கிய தொழி நல்ல
ஆ நல்லா இருக்கே காலை உணவல்லாம் முடிஞ்சிருச்சுட்டா தொழி
நீங்க சாப்ட்டீங்களா
ம் ஏ சாப்ட்டாச்சிங் சொழி இப்பதா சா காலைல தோசை தா தோ ழி தோச வச்சுட்டு தேங்கா சட் இன்னைக் ஒன்னு பெருசா சமைக்கில காலையிலருந்து கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கிற மாதிரியே இருக்கு
அப்டியா ஏ என்னாச்சு தொழி திடீர்னு
கொஞ்சம் வேலதா அதிகந்தா ஆமா ஆ இருக்காங்க தொழி ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இருக்காங்க தொழி
சரிங்க தோழி
பெரிய பப்பா ஒக்ஸ்னல் படிக்கிறாங்க சின்ன பாப்பாவுக்கு மூணு இன்னு ஆ தோழி
இல்ல
சின்ன பாப்பாக்கு இன்னு மூணு வயசு ஆகல தோழி.
அப்படியா வீட்லதா இருக்காங்களா அ ப்போ
ஆமா சின்னவங்க வீட்ல இருக்காங்க பெரியவங்க வந் து பள்ளி சென்றிருக்காங்க. அவங்க வந்து இப்ப இரண்டாம் வகுப்பு போயிருக்காங்க இந்த வர்ஷோ
செரிங்க தோழி செரிங்க தோழி. அப்ப இவங்கள பாத்துக்கறதே முடியாம தன்னால வந் துருமே
ஆ ஆமா தோழி உண்மையா உண்மையா வே கொஞ்ச சிரமமாதா இருக்கு ஏன்னா இவங்க கூட சேட்ட பண்ண மாட்டா ங்க அவங்க பாட்டுக்கு அவங்களோட டா அந்த பொம்மையெல்லா வச்சு அவங்க பாட்டுக்கு வெளான்டுட்டு இருப்பாங்க. ஆ ஆனா பெரியவங்கதா ரொம்ப சேட்ட பண்ணுவாங்க அந்த ஆறு வயது ஆமா அந்த ஆறு வயதுங்கிறதுதான வந்து இந்த ஆறு டு ஏழு வயதுதா சேட்
சேர் ஆமா
ஆ அதனால அவங்கதா அதிக சேட்டைகள் பண்ணக்கூடியவங்க. ஆமா தோழி ஆ ஆமா தோழி கொழந்தைகள்னாவே சேட்டதா அது டிரெஸ்ஸஸ்லா அவங்களுடைய இருக்கு சேரிப்பா ஏன்னா எவ்ளோ கால த்துக்கு அவங்க நம்மகிட்ட சேட்ட பண்ணிக்கிட்டு கெடப்பாங்கன்னு ஒரு சி ஒரு சில நேரங்கள்ல தோணி தோணு தோணுது.
தோணு ஆமா கண்டிப்பா.
அப்ப வந்து இப்ப நால்லா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது சேட்டை பண்ணந்தா இப்பல்லா எங்க அம்மால்லா ஏன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறேன்ட்டு வருத்தப்படுறாங்க. ஆ அது மட் அந்த பெண் கொழந்தைகளுடைய சூழ்நிலை ஆ வந்து சேட்டை பண்றாங்க அப்டின்ட்டு நம்ம என்னதா கோவப்பட் ட்டு இது திட்டுனாலு அவு அவுங்க கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அவுங்க அவங்கவுங்க ஒருத்தர் தனி வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லயா அப்டி ஆமா சில நேரங்கள்ல நெனைச்சு அப்டியே ஓட்ட வேண்டியதா இருக்கு
ஆ இது நம்ம நம்மளே தேத்திக்கிற வேண்டியதா இரு
ஆமா அப்டிதா அப்டிதா செயல்பட வேண்டியதா இருக்கு. அங்க எப்டி இது இரு கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்கெ
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா?
ஆ எல்லாரு நல்லா இருக்கோ தோழி இன்னக்கி என்னா தோழி சமையலு
காலைல தோச அ ம் ஆம்மா சாம்பாரு சட் னி தக்காளி சட்னி
ஆ சரிங்க தோழி
மதியானத்துக்கு சாதொ சாம்பார் பீன்ஸ் கேரட் பொரியல்
ஓ அப்டிங்ளா இங்கயு வந்து இனிமதா ச ஓ சேரி காலைலே சமச்சுறீங்ளா மதிய சாம்பார சாப்
ஆமா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல
ஓ அவுங்களுக்கு தனியா எது சாப்பாடுன் செஞ்சு குடு
ஆஹ அப்புல்லால் ஆமா மதியான்த்க்கு என்ன செய்றமோ அதே தா அவளுக்கு அவளுக்கு புடுச்சதுதா செய்யணு அதுதெ நம்ம சாப்ட்டுக்கிறணு
ஆ அதுதா அதுதா உண்ம இப்ப ஏ பாப்பாவை நேத்து யாரோ பள்ளி ல வந்து ரசமு உருளக்கெழங்கு பொரியலு அதுனால எனக்கு அது வேனு அப்டி ன் கேட்டு இப்ப காலைல ரசொ வச்சு சாத செஞ்சு குடுத்து விட்டே நா மதியா மாரி த இந்த மாதிரி சாதம்லா குடுக்க முடியா ஏன்னா ரச சாதம் சொன்னா சூடா சாப்டா கொஞ்சொ நல்லாருக்கு நமக்கு அத விட நம்ம என்னாதா வந்து ர ச நறைய ஊத்தி கரி குடுத்தாலு அவுங்க்கு சாத கொஞ்ச கட்
சாத பாரு கெட்டியா போனமாயிரு ஆமா
துனானா வந்து நா கொடுத்துட மாட்டே நா வ க காலைல எதாது கெளருன சாதம் அப்டின்னா அந்த ல லம எலுமிச்சை சாதன்னா இருக்கட்டு இல்லது தயிர் சாதமா இருக்கட்டும் இல்ல புளி சாதமா இருக்கட்டும் அ அந்த மாரி குடுத்துட்டோ அப்டின்னா சப் பாத்தி அல்லது இட்லி அந்த மாரிதா வாரங்கள்ல வார த்துகு ரெண்டு நாள் வந்து டிஃபன் ஐட்டமே குடுத்து விட்ருவே
ஓ அப்ப இன்னக்கி டிஃபன் தா குடுத்துவிட்ருக்கீங்ளா பப் பாக்கு
இன்னைக்கிதா ரசோ வச்சு உருளக்கெழங்கு பொரியல்
ஆமா ஆமா சேரி சேரி சேரி.
ஏன்னா நம்ம சாதோ குடுத் து விட்டு அவங்க சாப்ட்டு வர மாட்டாங்கப்பா தேங்கா சாதோல்லா எங்க பெரிய பாப்பா சாப்ட மாட்டாங்க. அது என்ன சாதோ அவுங்களுக் நல்லதோ ஆ அதெல்லா சாப்பட மாட்டாங்க
இவ் வாய்ஸ் பிரேக் ஆயி நின் பிரேக் ஆயி கேக்குது சகோதரி.
அப்டி ங்ளா இல்ல எட யில எடையில ஒரு கால் வந்துது துது தோழி அது நா ஏற்கனவே கால் பண்ணியே அவுங்க இப்ப அவுங்க கால் பண்றாங்க
சேரி சேரி சேரி சேரி அதானே பிரேக் ஆகி பிரேக் ஆகி
ஆமா இனிமேலுதா நா வந்து மதியோ சாப்பாடு சமைக்கணு இது வந்து சாம்பார் வச்சு கேரட் முட்டக்கோஸ் பொரியல் பண்ணிட்டு காலைல உருளக்கெழங்கு பொரியல் பண்ணது வேற இருக்கு மாம்பழோ இருக்கு அதோட கா காலைலயே ரசமு வச்சுட்டே அப்போ இன்னைக்கு அத வச்சு பாத்துக்க வேண்டியதுதா.
அவ்ளவுதா காய் மட்டு பொரிக்கணுமா?
ஆ முட்டகோஸ் பொரியல் பண்ணணு.
செரிங்க சகோதரி செரிங் சின்ன பாப்பா அதயே சாப்ட்டுக்குறுவாளா?
ஆ இவுங்களுக்கு காலைல தோச ஊத்தி குடுத்துட்டே அது சாதம் அவங்களுக்கு சாதோ வைக்கும் போது கொஞ்ச கூடயேதா சாதோ வச்சிருக்கே ஏன்னா எடையில இவங்க கேட்டாங்க அப்டினா சாதோ ரசோ இருக்கு உருளக்கெழங்கு இருக்கு இப்ப மாம்பழோ சீச ன் அப்டின்றதுனால மாம்பழோ எப்பவுமே வீட்ல கொஞ்ச இருந்துக்ட்டே இருக் பிள்ளைங்க கொஞ்ச விரும்பி சா சாப்படறாங்கன்ட்டு அது வாங் அடிக்கடி வாங்கிட்டு வர்றது அதுவுமே இரு க்கு அத வச்சு கொஞ்ச அப்டியே போகப் போக அப்டியேதா ஏதாவது வச்சு ஓட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு.
ஆமா சகோதரி வேற என்ன பண்